ஆ நா பேசறது கேக்குதுங்ளா
தோழி
ஆஹ் ஹ ஆஹ் தெளிவா கேக்குதுங்க தோழி சரிங்க தோழி இப்ப வந்து உம் கேக்குதுங்க தோழி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சிறு வயதுல இருக்கும் போது நமக்கு ஒரு நண்பர்கள் வந்து கூடயே இருந்திருப்பாங்க அப்றோ வந்து நம்ம வளர வளர வந்து அந்த ஒரு நட்ப வந்து தொடர முடியாம போயிருக்கும் அந்த மாரி ஏதாவது அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குங்ளா தோழி அத பத்தி பேசலான்னு நெனைச்சே
உம் கண்டிப்பா பேசலாங்க தோழி ஆனா நீங்க சொல்றது வந்து சிறு வயதுலருந்து இப்ப வரைக்குமே வந்து எனக்கு அந்த மாரி ஒரு நண்பர்கள் வந்து கெடையாது தோழி எனக்கு எப்படின்னா ஒ நம்ப ஓ ஒண்ணா வகுப்புலர்ந்து அஞ்சாம் வகுப்பு வரைக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல நா படித்தே தோழி அந்த பள்ளிக்கூடத்துல நம்மளு இது நண்பர்கள் இருந்தாங்க ஆனா அந்த அளவுக்கு நம்மளுக்கு இப்ப கூட இருக்கிற மாரி அந்த அந்த அளவுக்கு நண்பர்கள் இல்ல தோழி அது படிக்கிற வரைக்குமே நண்பர்கள் அங்க அந்த வரைக்கும் இருந்தாங்க அப்போ நம்மளுக்கு இந்த ஃபோனு அதெல்லா இல்லல்ல தோழி
உம் ஆமாங்க தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க
ப்புல இருந்து பன்னெண்டா வகுப்பு வரைக்கு ஒரு பள்ளியில படிச்சே தோழி அதுல வந்து எல்லாமே இருந்தாங்க பள்ளியில
உம்
நண்பர்கள் இருந்தாங்க தோழி அப்போ நம்மளுக் எல்லாமே இருந்தது ஆனாலுமே இப்ப வந்து அவங்க எப்டின்னா நம்ப நண்பர்கள் இருக்கும் போது ஃபிரெண்ட்ஷிப் பண்ற வரைக்குமே இருக்கிற மாரி இருந்தது தோழி புரியுதுங்களா அவங்கள கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியல தோழி அப்டியே அந்த இப்போ காலேஜூன்றப்போ கல்லூரி செல்றப்போ அந்த நண்பர்கள் கூட வரல தோழி அதனால வந்து ஞாபக கமா இவுங்க வந்து எனக்கு ரொம்ப ஞாபகோன்ற சொல்ற மாரி ஒரு எந்த நண்பர்களு இல்ல தோழி எனக்கு உங்களுக்கு ஏதாச்சு இருக்காங்களா தோழி
உம் புரியுதுங்க தோழி எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா நானும் அதே சூழ்நெலைதா ஏன்னா வந்து நா ஆ நா எனக்கு வந்து பள்ளி பருவமாகட்டும் இல்ல வந்துட்டு கல்லூரி பருவமாகட்டும் எல்லா வந்து அந்த அந்த ஒரு சூழ்நிலையோட முடிஞ்சு போயிரு இப்ப வந்து பள்ளி வந்து பாத்தீங்கன்னா பள்ளி வந்து நம்ம படிக்கிற வரைக் த்தமா அவுங்க வந்து நல்ல ஒரு நட்புல வந்து இருப்பாங்க பள்ளி முடிஞ்சிருச்சு நம்ம கல்லூரிக்கு போறோங்கும் போது அந்த நட்பு தொடராது அ கல்லூரியில வந்து புது நட்பு வந்து தொடரு புது புது நட்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லூரி ஸ்டேஜ் வரைக்குமே அதுக்கப்புறோ வந்து என் வாழ்க்கையில அதிகபட்சோ வந்து இந்த க கல்லூரி நாட் இப்ப வந்து நா வேலையில சேந்து ஒர்க் பண்ற வரைக்குமே வந்து என்னோட தோழி ஒருத்தவங்க வந்தாங்க நா வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறமு வந்து ரெண்டு பேரும் ஒரே எடத்துல நாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு வந்து சேந்தோம் சேந்து முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமு அவுங்க ஃபுல்லா வந்து அந்த நா வேலை செய்ற வரைக்கும்லா டிராவல் பண்ல நா ஒரு பதினோ ரு மாசோ வந்து வேல பாத்தே ஒரு கம்பெனில அப்டின்னா அவுங்க வெறு மூணு மாசத்துலயே இன்டர்ன்ஷி முடிச்சோனே போயிட்டாங்க வேலைக்கு வந்து சேரல அதுக்கப்புறமு அப்பவே நான் வந்து சொன்னே நம்பளோட ஒ உறவு வந்து இதோட பிரிவடையும்னு நா நெனைக்கிறேன்னதுக்கு அப்பிடியெல்லா இல்ல அப்டிங்கற மாரி சொன்னாங்க செரி பாப்போம் எதுவா இருந்தாலு நம்ம வந்து யூகிக்க முடியாது பாப்போம் அப்டின்னு சொல்லி சொல்லிருந்தே அதே மாரி நா என்ன சொன்னனோ அதே மாரிதா ஆச்சு அவுங்க என் கூட பேசுறது வந்து கொறைஞ்சுது ஏன்னா நம்ம டெய்லி ஒரு ஆஃபீஸ்ல வந்து போய் பாக்குறோ எல்லா இது பண்றோ அப்டிங்கும் போது அது வேற இது இல்ல நா இல்ல இது வந்து நம்ப ஃபோன் பண்ணிதா பேசணு அப்டிங்கும் போது நமக்கு எவ்ளோதா நேரம் இருந்தாலும் அவ ஃபோன் பண்ணி பேசுறக்கு நமக்கு டைம் இருந்தாதா இல்லைங்கும்போது நம்ப எதுவும் பண்ண முடியாது அப்புறோ வந்து பாத்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது வே வேலை முடிஞ்சதுக்கு அப்றோ வந்துட்டு சேரின் சொல்ட்டு ஒரு ரெண்டு வருசம் வந்து பாத்தீங்கன்னா நா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாரி இது பண்ணிட்டுருந்தே அந்த மாரி சமயத்தில கூட வந்து பாத்தீங்கன்னா அவுங்க என்னோட அ இழப்பு நெறைய இழப்பு அது எல்லாத்திலயுமே வந்து கூட இருந்தாங்க எங்க குடும்பத்துல ஒரு நபர் எப்டி இருப்பாங்களோ அந்த மாரி எல்லாத்திலயும் கூட இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நா நா வந்து ஒரு மேல் படிப்பு படிக்கிறதாகட்டும் அந்த மாரி விஷயத்துலையுமே என் கூடயே டிராவல் பண்ணாங்க ஆ அதுக்கப்புறோ ஒரு ரெண்டு வருஷோ அப்டிங்கும் போது அவுங்க வந்து இல்ல அதுக்கப்புறோ சேரினு அவுங்ககிட்ட நானும் பேசுறதுல அவுங்க நம்பரும் டெலிட் பண்ணிட்ட எல்லா அப்டியே போயிருச்சு இப்ப சமீபத்துல வந்து நமக்கு ஒரு திருமணம் வந்து ஆகுது அ அப்டிங்கும்போது கூட அவுங்களோட உறவினர் கூட அவுங்களோட ஆ அவுங்க காண்டெக்ட் நம்பர் என்ட்ட இருக்கு அவுங்கள கூட நா திருமணத்துக்கு அழைச்சே பட் இவுங்கள வந்து நா கூப்படல ஆ நா வந்து கூப்ட அவுங்களு கேட்டாங்க ஏன் நீங்க அவுங்கள கூப்டலயா அப்டின்ட்னு இல்ல நீங்க வேண்ணா சொல்றதா இருந்தா சொல்லிருங்க ஏன்னா நம்ப இப் இத்தன் நாள் பேசாம இருக்கோ திடீர்னு நமக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னு கூப்ட்டோம்னு வச்சுக்கோங்க அது வேண்டா அது செட் ஆகாது சரியா இருக்காது அப்டிங்கிற மாதிரி சொல்லிட்டு காயத்து இவுங்களுக்கு வந்து திருமணம் நடக்குது அப்டிங்கிற மாரி மட்டும் சொல்லிருங்க அப்டின்னு சொல்லி நான் இது பண்ணிட்டே அந்த மாரி ஒரு நட்பு
எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா தோழி
தோழி நடுவுல வந்துட்டு அவுங்க ஆ நாங்க வந்து மேல் படிப்பு வந்து படிச்சிருந்தோ அந்த மாரி சமயத்துல வந்து எக்சாம் எழுதுறக்கு சென்டர் போட்ருந்தாங்க அப்ப வந்து நான் போனே அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேலையில இருந்து அவுங்க நின்னுட்டாங்க நின்னு ஒரு மூணு நாலு மாச ச்சும் இருக்கும் சேரின்னு சொல்லிட்டு நம்ப ஆ என்னதா வந்து நம்ப ஒரு பப்ளிக்ல போனாலு நம்ம ஃப்ரெண்டு கூட நம்ப வந்து எப்படி முடி எடுத்து இழுத்து வந்து வெளையாடுவோமோ அந்த மாரி ஜாலியாதா வெளையாண்ட்ருப் அவுங்க சில விஷயம் அந்த மாதிரி நா வந்து பண்ணும் போது அவுங்க சில விஷயங்கள் மூஞ்சிய காட்ட ஆரம்பிச்சாங்க அ என்ன இப்ப இப்டி வந்து எப்பவு இப்டி இருக்க மாட்டாளே ஏ இப்டி காட்றா அப்டின்னு சொல்லி பாக்கும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்டினா ஒண்ணு இல்ல ஒரு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டேட்மென்டு கொடுத்தாங்க என்ன அப்டின்னா என்னுடைய ஜாதகத்துல வந்து நா ஃபிரெண்ட்ஸ் கூட யார்கிட்டயு சேரக்கூடாது து அப்டிங்கிற மாரி வந்து ஜோசியர் சொல்லிருக்காரு அப்டின்னாங்க நா சொன்னே ஒரு மூணு நாலு வருஷோ வந்து பழகிட்டு நீ ஏதோ ஒரு ஜோசியர் வந்து இப்டி சொல்றாருன்னு வந்து சொல்றியே அப்டினதுக்கு கதெல்லாம் தெரியல ஆனா இப்டி சொன்னாங்க அதனால நீ கொஞ்ச நாளா என்ட வெலகியே இரு அப்டின்னு சொல்லி சொன்னாங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஃபோன் பண்றதோ டெய்லியும் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்த ஆளு ஃபோன் பண்றது இல்ல மெசேஜ் பண்றது இல்ல எதுவுமே வந்து அனுப்புறது இல்ல வீடியோக்கள் எதுவுமே அனுப்புறதுல்ல அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோ செரி நம்ம அவுங்களுக்கு தேவையில்ல போல அப்டின்னு சொல்லி நம்பர வந்து டெலிட் பண்ணிடுவோ ப்ப அப்புறோ வந்து பாத்தீங்கன்னா அ சில நாளுக்கு அப்புற வந்துட்டு ஒரு டிகிரி இதுக்காக எங்கள வந்து எங்க காலேஜ்ல கூப்டாங்க அப்போ வந்து அவுங்க வந்து சொன்னாங்க இல்ல இதுதா வந்து அப்ப சொல்லல இப்ப சமீபத்துல வந்து இந்த பிப்ரவரி மாதம் பக்கம் வந்து சொன்னாங்க இல்ல என்ன காரணத்துக்காக நா உங்ககிட்ட பேசாம இருந்தே அப்டின்னு வந்துட்டு எங்க வீட்ல வந்து நெறைய ஒரு கடன் ஆயிருச்சு அதனால வந்துட்டு நாங்க யாருகிட்ட பேசுறோ என்ன ஏதுன்னு டிராக் பண்றாங்க அதனால வந்து நான் யாருகிட்டயு பேசல அப்டிங்கற மாரி சொன்னாங்க நா கேட்டே நா வந்துட்டு அப்டிங்களா சேரி ஓகே நீங்க வந்து போனது போனதாவே இருக்கட்டு மறுபடியு என்னோட வாழ்க்கையில வந்து நொழையணுன்னு நெனைக்காதீங்க அப்டின்னு ஏன் நா இந்த பதில குடுத்தே அப்டின்னா நா இது இவுங்க வந்து இந்த மாரி ஒரு இது வந்து சொல்றாங்க கூப்டு சொல்றாங்க ஆனா இவுங்க ஒரு இந்த இன்ஸ்டாகிராம் வலைத்தளங்கள் ஆகட்டு அந்த மா ந்து இதுல வந்து இவுங்களோட ப்ரொஃபைல் இவுங்களோட புகைப்படத்த வந்து ப்ரொஃபைல் பிக்சரா வச்சுருக்காங்க அப்ப நம்ம அபோன் பண்றதெல்லா டிராக் பண்ணுவாங்க அப்டிங்கும் போது உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடிய வச்சு டிராக் பண்ண மாட்டாங்களா என்ன இல்லைங்களா சோ அந்த ஒரு பொ ஒரு ஒரு பொய்ய கூட அதா ஒரு பொய்ய கூட வந்து ஒரு பொருந்தற அளவுக்கு வந்து இவங்க சொல்லல அதுக்கப்புறம் எனக்கும் புரிஞ்சுது சேரி நம்மள விட யாரோ வாழ்க்கையில முக்கியமா போயிட்டாங்க அப்டின்னா நம்மள கண்டிப்பா தூக்கி எறியதா செய்வாங்க ஏன்னா நமக்கு ஒன்னும் பிரச்சன இல்ல அப்டின்னு சொல்லி அத அப்டியே விட்டாச்சுங்க தோழி எனக்கு இப்போ வந்து சமீபத்துல திருமணம் ஆனது அவுங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா அவுங்களோட உறவினருகிட்ட நா இந்த மாரி ஏன் திருமணத்துக்கு வந்துருங்க அப்டிங்கிற மாரி நான் சொன்னதும் உண்டு அவுங்களோட ஆ சகோதரன் இருக்கிற ஊருக்கு வந்து இப்ப நான் சரி திருமணமான புதுசு நா வந்து போயிருந்தே ஒரு ட்ரிப் மாரி போலா அப்டின்னு என்னோட கணவரோடையும் என்னோட அம்மாவோடையும் போயிருந்தே குடும்பத்தோட அப்போ வந்து அவுங்ககிட்டதா வந்து நாங்க ஸ்டே பண்றதுக்கு ஒரு எடம் வந்து புடிச்சு குடுங்கன்னு கேட்டிருந்தே சோ இந்த விஷயமெல்லா உங்களுக்கு போயிருக்கும் போனா போயிட்டு போவுட்டு நம்மளோட ஒரு சுதந்திரம்தா செரி இந்த ஊர்ல ஒருத்தங்க தெரிஞ்சவுங்க இருக்காங்க அப்டிங்கும்போது அவுங்கள வச்சு நம்ப ஒரு தங்குற வீட் விடுதி மாரி கேக்குறோ அவ்ளவுதான் மத்தபடி எதுவும் பெருசா இல்ல இல்லைங்களா தோழி
ஆமாங்க தோழி கண்டிப்பா இது இந்த நீங்க சொன்ன சந்தர்ப்பம் வந்து எனக்கும் ஒண்ணு நடந்திருக்கு தோழி எப்டின்னா நா வந்து காலேஜ் ஆ கல்லூரி படிக்கிற டைம்ல அது ஒரே ஒரு பொண்ணு இருக்காங்க ஒரு மூணு பேரு இருக்கோ தோழி மூணு பேரு ஒரு அந்த பெஞ்ச்மேட்டா இருப்பாங்கல்ல மாரி இருக்குறப்போ அந்த பொண்ணு வந்து இந்த மாரி இ நம்ம நார்மலா ட்ரெஸ் பண்ணுவாங்கல்ல தோழி எப்வுமே வந்து ஷால் தான் எங்க காால் இந்தந்த கல்லூரியல வந்து ஷால் எல்லாம் பின்பத்துணும் தோழி அந்த மாரி பின் பண்ணியிருக்கிற மாரி இருக்கும் தோழி பின் பண்ணிருந்தா நம்ம இந்த ட்ரெஸ் கோட தான் போடணும் தோழி அந்த பொண்ணும் வந்து காலேஜ் இருப்ப வந்து அந்த மாரிதான் இப்போ நம்ம வந்து மாடன் ட்ரெஸ் போடுற பொட்டு கெடையாது அந்த டைம்ல அந்த மாரி இந்த டரெஸ்ஸிங் பண் ற மாரி இருக்கும் ஷால் போட்டது நான அது வந்து விளாட்டா பண்ணது ஏன்ன அந்த ஆடிட்டோரியம் மாரி இருந்தது இப்ப எல்லாருமே வந்து ஒரு விளாட்ட பண்ணது போ ஷால் கட்டி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்ஷர்ல கட்டி விடணும்ம் தோழி ச ல் பின் பண்ணிரும் சேல கட்டிவிட்ட நம தெரியாம ஏஞ்சக்கும் போது சேலோ வந்து இல டஸ் கியும் அது வந்து ந நடக்கறத நடக்கற மாரி இருந்தது அத வந்து விளாட்டா வந்து எனக்கு வந்து நான வந்து அ இன்னொரு பொண்ணுக்கு பண்ணது எனக்கு எனக்கு பண்ணிருக்கவும் நம்ம எனக்கு தெரியுது எனக்கு பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது அதது நான் விளையாட்டா எடுத்துக்க தோழி செரி நம்மளும் வந்து பண்ண லாம் மாரி பண்ணும் போது அந்த ஷால் வந்து கழுசச்சு அந்த பின் பண்ணாத நம்மளுக்கு தெரியாது ங்களா அத கலந்தந்தோ வந்து ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டேன் நீ வந்து கலந்துடுச்சு எனக்கு இப்ப எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த மாதிரி நீ பண்ணிட்டேன்ற மாரி ஒரு இருந்துச்சு தோழி அந்த மாரி சொல்லும் போது எனக்கு என்ன நீ இது அவ்வளவு பெரிய விஷயமா இல்ல அது அது நம்ம விளையாட்டா ப பெ விஷயமாது அதே அதே பொண்ணு தான் வந்து இப்ப சோசியல் மீடியால வந்து ஸ்லீவ் போட்டு புரியுதுங்களா அந்த ஷால் கலண்ட்கே வந்து நீ வந்து இந்த மாரி ஒரு ரியாக்ட் ஆனது இப்ப நீ ஸ்லீவ் போட்டு போட்றியா அது வந்து பெரிய விஷயமா உங்களுக்கு இல்லயான்ற மாரி எனக்கு ஒரு கேள்வி வந்தது தோரி நான வந்து அவ்வளோ பேசுறது தெரியாது இ யாரையும் வந்து நான் அவ்வளாவா வச்சு க்கமாட்டேன் இப்ப நான பண்ணும் போது எனக்கு இப்ப நம்ம பா அதே அவங்கள நம்ம பார்கும் போது நம்மளுக்கு தெரியுதல தோழி அப்ப இந்த மாரி சொன்னே போய் இப்டி இருக்கியே
ம்
அது காலகட்டத்துல இடல் பொருள் அவங்களுக்கு அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து அவங்கள மாத்திக்கிறாங்களோ என்ற மாரி எனக்கு தோணுச்சு இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு அ மாரி தோணுச்சு ப்ப அவங்க அவசியத்துக்கு நம்ம இப்டி பண்ணிட்டா இரு காங்க அந்த மாரி இருந்தது எனக்குமே அந்த மாரி றப்போ எனக்கு இது வந்து தோணுச்சு தோழி இது மாரி நமக்கு நடந்திருக்கு இது வந்து எனக்கு ஞாபக கொஞ்சம் பேர் எல்லாம் அப்டி வந்து பண்ணுவாங்க தோழி ஏன்னா வந்து அவங்கள வந்து நல்லவங்களா நம்ம காட்டிக்கணும் நம்ம வந்து நல்லவங்க ன்ற மாரி நல்லவங்களா காட்டி இருக்கிறதேன்று ஒரு வேலயா கொஞ்சம் பேர் இருப்பாங்க அத நான நெறைய பேரை பா்த்திருக்கேன் தோழி அவங்கல்லாம் பண்றது வந்து நம்மள வந்து பஃர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இவங்கல்லாம் முக்கியம்ன்ற மாரி காட்டிட்டு
ம்
காலப்போக்குல இவங்க முக்கியம் கெடையாது கொஞ்சி ஒரு ஒருத்தங்க புதுசான ஆட்கள் வரும்போது மாற்றம் வந்து நானும் நிறைய பேரை பாத்துருக்கேன் தோழி
உம் ஆமாங்க தோழி
இருந்துச்சு பரவா நீங்க இத்தினி வருஷம் இருந்துருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ப்பிங்க அதான் அது நல்லது தோழி நம் வந்து நல்லதுன்ர மாறி தான் என்னோட கருத்து
கண்டிப்பா தோழி இப்ப வந்து அவங்க அப்படி பண்ணிட்டு போனனால வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நறைய காண்டக்ட் வந்து ஃப்ரெண்டு் கெடைச்சிருக்காங்க உண்மையை சொல்லணு அப்டின்னா ஒவ்வொரு ஊர்லயு ஒவ்வொரு நண்பர்கள் நா வச்சிருக்கே ஏன் அப்டின்னா அது ஏன் வச்சேன்னு எனக்கே தெர்ல ஆனா நா பேசுற தன்மையினால எனக்கு ஒவ்வொரு ஊர்லயு ஒவ்வொரு ஃப்ரெண்டுங்க வந்து க்கு அமைஞ்சிருக்காங்க ஏன் ஒரு நம்ம வெளிய அ வெளி மாநிலமாகட்டும் அந்த முதல் கொண்டு எனக்கு வந்து ஃபிரெண்ட்ஸுங்க அமைஞ்சிருக்காங்க ஏ ஏன்னா இந்த மாரி ஆட்கள் வந்து நமக்கு கத்து குடுத்துட்டு போற பாடம்தா அது மூலியமா நம்ம நல்லா பேச கத்துக்கறோம் நம்ம வந்து நிறைய வேற ஃப்ரெண்டு புடிச்சக்க கத்துக்குறோம் இல்லங்களா இந்த நான் நறைய பேர் நேர்ல கூட பாக்கல ஆனா என்னோட காண்டக்ட்ல இருக்கு இருக்காங்க அவங்க ஊருக்கு போனா கண்டிப்பா வந்து எனக்கு கூப்பிடுவாங்க திருமணத்துக்கு கூட நான் வந்து அழச்சேன் அந்த மாதிரி ஒரு நல்ல நாள் நட்பு வந்து கிடைச்சிருக்கு தோழி
கண்டிப்பா தோழி நம்ம அடுத்த கால்ல மீண்டும் சந்திப்போம் தோழி
கண்டிப்பா தோழி நன்றிங்